என்ன பண்றீங்க
சும்மாதாங்கருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்க
ம் சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
அஹ் சாப்ட்டங்க
ஆஹ் அப்புறோ சொல்லுங்க ட்ரெஸ் எடுக்கணு ரே உங்க கல்யாணத்துக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து குடுத்துருங்க செரிங்களா
குத்துர்லாங்க சவுகார்பட் போயிட்டு எல்லாருக்கும் டிரஸ் எடு
எல்லா இருக்கும்னா நான் கேக்கலங்க எனக்கு தான் நான் கேக்குறேன் கேட்டேன்
ஆமாங்க உங்களுக்கு எடு த்து குடுக்கணும் அப்புறோ வந்து சோக்குலா எடுத்து குடுக்கணும்
ஆஹ் நீங்க சோ கேட்டாங்கன்னா சோ கேட்டாங்கன்னா எத்துக்கடுங்க யார் கேக்றாங்களோ அவங்களுக்கு எத்து த்து கொடுங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க கேக்குறவங்களுக்கு மட்டும்தான்
புரியுதுங்க நீங்க நீங்க முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டீங்க ஆனா ஃபஸ்ட் உங்களுக்கு தான் பிரயாரிட்டி குடுக்கப்படும்
ஆஹ் சேரிங்க சேரிங்க நம்ம காச எல்லா செலவிடக் கூடாதுங்க
ஆமாங்க அதுக்கப்புறோ கல்யாண செலவு பெரிய செலவு
யிது டிரெஸ் எடுத்து குடுக்கறதுக்கே ஒரு செலவு ஆய்டுங்க
ஆமாங்க
ஆஹ் அப்ப உங்களுக்கு அப்ப உங்களுக்கு யார்ட்டயாது கல்யாணம் ஆகும் போதாங்க
அய்யய இப்பல்லா இல்லைங்க இருக்குங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆ போகுதுன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்த முடிச்சில்லாம்
எனக்கு இருக்குதுங்க ஒரு ஆ ஒரு ஆறு ஏழு வருஷம்
அப்போ எனக்கும் இருக்குங்க
உங்களுக்குக்லா இருக்காதுங்க உங்களுக்குலா இருக்காதுங்க எனக்கு வந்து எல்டர் சிஸ் சிஸ்டருங்க உங்களுக்கு வந்து எல்டர் பிரதர் சிஸ்டருக்கு முடிஞ்சோன்னிதான் பிரதருக்கு பண்ணுவாங்க கல்யானோம்
புரியுது என் பிரதர் வந்து என்ன அவ்ளோ சீக்கிரமா தொரத்தி அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன்
இல்லங்க பிரதர் முன் சி சிஸ்டர் முடிச்சாதான் உங்க பிரதர்க்கு கல்யாணம் நடக்கும் ஏன்னா உங்க பிரதர் உங்களோட பெரியவங்க சோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கும் அவுகளுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் டிஃரன்ஸ் இருக்குமா
த்ரி இயர்ஷா டூ இயர்ஸ்
ஆ டூ இயர்ஸ் டிஃரென்ஸ் த்திருக்குமா அப்போ உங்களுக்கு டுவெண்டி ப்பவெல கல்யாண வந்தா அவங்களுக்கு டுவென்டி செவன் அப்பவே ஏஜ் அனா உங்க வீட்டுல ஒரு டுவெண்டி த்ரி டுவென்டி ஃபோர்குல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்றவாங்க எனக்கு தெரிஞ்சு
அயோயோ அப்பல்லா இல்லங்க எனக்கெல்லா டுவென்டி சிக்ஸ் அப்பதா கல்யாணம் பண்ணுவேனு சொ சொல்லியிருக்காங்க
இல்ல நீங்க வேனா பாருங்க ஏன்னா உங்க அண்ணக்கு வயசு ஆயிடுங்க உங்களுக் டுவண்டி சிக்ஸ்ல கல்யாணம் பண்ணா உங்களுக்கு டுவண்டி எய்ட்டு உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்து நிச்சதார்த்த பண்ணி அது பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆய்டுங்க
பரவாலங்க அவ க கடக்கட்டு அவங்க அங்கிள் ஆயி
என்னங்க இப் டி சொல்றிங்க உங்க ப்ரதர
ஆமா அவனுக்கு மழுக்க மண்ட போட்டாலு பரவால்லங்க அவனுக்கு பொறுமையாவே கல்யாண ஆகட்டு
ஆமாங்க நெறைய வேற பா உங்க பிரதர் ஃபீல் பண்றாங்க
ஆ அப்பற வந்து அந்த வாழ்க்கைக்குள்ள போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ட்டானா அதனால பொறுமையா ரியாலிட்டிலா புரிஞ்சுகிட்டு பொறுமையா ஒரு எடத்துல போயிட்டு லேண்ட் ஆகட்டு
ஆமாங்க அது என்னவோ கரெக்ட்டுதா ஆனா வந்து ஏற்கனவே லவ் பண்ட்டு இதுவா இருக்கவங்களுக்கு கொஞ்ச கஷ்டமா நெனைக்கிறங்க நானு இவ்ள நாளா காத்துருக்குறது
ம் பட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணுல்ல
ம் பாக்கலாங்க கடவுள் யார்யாருக்கு என்னென்ன வச்சிருக்காங்களோ அது இப்படித்தான் நடக்குமே
நீங்க சொல்றது கரெக்டு தான்
ம் ம் அப்புறோ செரி இந்த நாள் எப்டி போச்சு
இந்த நாள் என்ன போச்சு எப்போதும் போல சாப்ட்டே தூங்குனே ஃபோன் யூஸ் பண்ணே திரும்ப சாப்டே திரும்ப படம் எதோ பாத்தே அவ்வளோதான்
என்ன என்ன படம் பாத்த தீங்க
த டீச்சர்னு ஒரு படம் பாத்தேங்க
இங்கிலீஷ் படமா
இங்கிலீஷ் இல்லங்க மலையாள படம்
ஓ நீங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே படம் பாப்பீங்களாங்க
ஆமாங்க ஆல் லாங்குவேஜ்
ஓ அ புரியுமாங்க உங்களுக்கு
ம் நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியணுலா இல்ல கதை புரியணு
இல்லங்க இந்த தமிழ் கேப்ஷன் வெப்பாங்கள்ல சப் டைட்டில் அந்த மாதிரி வச்சு பாப்பீங்களோ
ஒரு சில மூவில வரு ஒரு சில மூவில வராது
இல்லங்க எல்லா மூவிலயூ வரூ நம்ம வெக்கிறதுலதா இருக் தூய்ம
இல்ல ஒரு சில மூவில வ ராது ஒரு சில மூவில டீஃபால்டா மலையாளத்திலே குடுத்துருப்பாங்க இங் ஒரு வேள வேற லாங்குவேஜ் வரூ ஏனா தமிழ் டப்பிங்லே இருக்காது அது ஆ அது மாரி இருக்க மூவிக்கு வரவே வராது அப்டிருக்கும் போது நம்ம பாக்க வேண்டியதுதா மலையாளம் அப்பப்போ நம்மோ சிமிலரா தா இருக்கூ புரிஞ்சிரூ
ம் கா எப்டியோ ஒரு வெப் சீரிஸ் பாத்துட்ருப் பீங்க
ஆ வெப்சீரிஸ் தாங்க தேடினிந்தே கெடைக்கவே
ஓ அப்டிங்ளாங்க எனக்கு நெட்டே இல்லங்க நீங்க என்னனா வெப் சீரிஸ் கெடைக்கலனுன்றீங்க
நெட்டு இல்லதா அதுதா எங்க அப்பாது ஃபை ஜி இருக்குல்ல
ஆ அன்லிமிடட்னால நீங்க பாக்குறீங்
ஆ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட்
எங்க வீட்லல்லா வந்து எங்க அக்காவ்க்கு மட்டுந்தாங்க ஃபை ஜி ஆனா எங்க அக்காவூ நானூ வந்து ரொம்ப நாளா பேச்சுவார்த்தைல இல்லங்க அத்னால வந் து அவுங்க வந்து கனெக்ட் பண்ண மாட் ட்டாங்க எங்க அம்மாது ஃபோர்ஜி என்து ஃபோர்ஜி என்னங்க பண்றது
இருங்க கவலப்படாதீங்க ஃபோன் வாங்குறோ நம்மளூ ஃபை ஜி ரீ சார்ஜ் பண்றோ
ஆமாங்க நானூ அந்த கனவுல ரொம்ப நாளா ருக்றங்க ரொம்ப நாளா அது நிறைவே நிறைவேறவே மாட்டேகுதுங்க
நிறைவேறுங்க ஒரு வேல கெடைக்கூ நீங்களூ ஃபோன் வாங்குவீங்க இ எம் ஐ லோ கட்டி முச்சுடுவீங்க
ஆனா இ எம் ஐ இல்லாம வாங்கணுங்க மொத்தோ காசு இந்த ரீல்ஸ்லல்லா வருதே மொத்த காசு குத் டு நம்ம அவ்ளோ ஹ கஷ்டப்பட்டு சேத்து வச்சு காச குடுத்து ஒரு ஃபோன் வாங்கறதுல தாங்க சேட்டிஸ் பங்க்ஷனே இது ஆ ஃபோன் வாங்கிட்டு நம்ம ஃபோன் வாங்கிட்டு மாச மாசோ அதுக்கு கட்ணூ அதுவே ஒரு ப்ரெஷரா இருக்கூங்க
நீங்க வேணா சேத்து வெக்கலால்ல இதுக்குன்னு
நா சேத்து வெப்பேங்க அதுக்குள்ள வேற எதனா தேவ வந்துரூ அதுக் குத்துருவேங்க
இதுமா உண்டியலு அது மா என சேத்து வக்கலால்ல
அதுதா சொல்றேல்லங்க வேற எதா தேவ வந்துரூ நா வந்து இதுலர்க்குதா அத பண்றே ஆனா உண்டியல்ல சேக்கணூனு ஒரு ஆஸ் ச இருக்குங்க ஆனா அந்த உண்டியில வாங்கறதுக்கு அது ஒரு காசு வேணு இல்லங்க
ஓ புரியுது புரியுதுங்க
நா வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறேங்க இப்போ
ஓ சேரிங்க
ஆஹ் ஒண்ணு என் பேங்க் அக்கவுண்ட்ல காச புச்சுறா இல்லன்னா வீட்டுலக்கு ரொம்ப காச புச்சுறாங்க கையில இருக்கிற காச இப்ப என்ன பண்ணுவே சொல்லுங்க ஆனா ரொம்ப பேங்க்ல புடிக்கிறாங்க காச
நா அப்பவே சொன்னங்க உங்ககிட்ட இந்தியன் பேங்க்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு
இல்லங்க எனக்கு டைமே இல்லங்க நீங்களே சொல்லுங்க எனக்கு தனியா எனக்கு தனியா போவோ ஒரு மாரி ருக் இட்டிஸ்ன
ஓ அப்டி சொல்றீங்களா
ஆமாங்க அங்க போயிட்டு நம்ம என்னதாவ சொல் சொன்னாலு அவ்ங்க என்ன சொல்லுவாங்க இது அது அதுவும் முச்சிருவாங்க அந்த காசு நமக்கு ரிட்டன் வரவு வராது
ரிட்டன் வராதுதான் பட் அடுத்த டைம்ல அத புடிக்க மாட்டாங்கல்ல அதுக்குதா
ஆஹ் புடிக்க மாட்டாங்கதாங்க பட் இருந்தாலு எனக்கு இப்ப அக்கவுண்ல காசு சே வைக்கணும்ன்ற பழக்கமே போயிடுச்சு இப்ப இந்தல ஜீரோ பேலன்ஸு இவ நா போய போனாலு அது திட்டு வாங்குவே ம ஜீரோ பேலன்ஸ் வச்சிருக்க நீங்க அப்டின்ட்டு எனக்கு வந்து காசு போட்டாலு அதுல புச்சுரு வாங்களோனு ஒரு பயமா இருக்குங்க
புரியுதுங்க
உஹம்
உம்
காசு கஷ்டப்பட்டு இந்த காலத்துல எல்லா போன் வாங்கனுனா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லதாங்க ஃபை ஜியே இது டுவென்ண்டி டுவென்டி ஃபைவ்
நாளைக்கு வேற நா நெறைய முகூர்த்த நாள்ன்னு நெனைக்கிறேங்க
ஒரே பட்டாசா வெடிக்கிற மாரி இருக்குங்க
ஆமாங்க எங்க வீட்டாண்ட வெடிக் இலந்த உங்க வீட்டு சைட்லதா வெடி இது நினைக்கிறேன் நானு
அய்யயயா அந்த சௌண்டா இவ்ளவு கேக்குது
ஆமாங்க நான் வந்து எங்க வீட்டோட மொட்டை மாடியில இருக்கிறதுனால இப்டிஸ் கேக்குதுங்க
ஹம்
ஆனா உங்க வீட்டாண்டதாங்க வெடிக்கிறாங்க
ஆமாங்க வெடிக்கிற சோண்ட கேக்குது எங்க கேக்குது எனக்கே தெரியல
உங்க வீட்டண்டதாங்க எங்க வீ நான் வந்து மொட்டைமாடில இருக்கிறதுனால வா னத்த தெரியும்லங்க அந்த இது அது வந்து உங்க வீட்டண்ண தாங்க தெரியுது ம் ஆமாங்க
எனக்கு கூட ஈவினிங்கா பிரியாணி வாசனை தூக்குச்சுங்க
ஏன் உங்க வீட்டாண்ட எதுனா ஃபங்கஷன் நாங்க
அது எனக்கும் தெரியலங்க நான் ரூமுக்குள்ள இருக்கேன் அப்டியே வாசனை கப கபனுவருது
எல்லாமே உங்களுக்கு வரும் வாசனை வரும் பட்டாசு வெடிக்கும் ஆனா உங்க அண்ணே வெஜிடேரியன் கல்யாணத்துக்கு வைக்கிறான்
என்ன பண்றது அவனோட தலையெழுத்து
பாத்துக்கோங்க நாளைக்கு வேற ஒரு முகுர் த்தனாளாங்க சும்மாவே டிராஃபி க் அவ்வளோ இருக்கும் இதுல நாளைக்கு சொல்லவே தேவலங்க
என்னா பண்றது ஒரு மார ரஷ்ஷா இருக்கும் கச கசன்னு இருக்கும் வேற பஸ்ல டிராவல் பண்ணும்போது உம்
சரிங்க நம்ம இன்னொரு நாள் பேசலாம்
பாய்
ஆங்க பாய்